ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க செரி ஆ சொல்லுங்க வெங்காயோ தக்காளி போட்டுட்டு
ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்
இல்ல இப்போ நம்ம ஆயில் ஊத்துருவோல்ல அதுல வேறு எதுமே போட்டு தாளிக்க வேண்டாமா
ஆஹா அதெல்லா போடக் கூடாது
செரி நீங்க ஆயில் ஊத்தியாச்சி ஆ அதுதா அத தா நா கேக்கறே ஆயில் ஊத்திட்டு
வேணா ஆயில் ஊத்திட்டு எண்ண ஆயில் ஊத்திட்டு வெங்காயோ போட்ருங்க
செரி
வெங்காயோ நல்லா ரோ கொஞ்சோ வதங்கனோனே
பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா ஆ செரி
ஒரு பெரிய வெங்காயோ ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஒண்ணு எடுத்துக்கோங்க கருவோப்புல எடுத்துக்கோங்க
வெங்காயோ நல்லா வதங்குன ஒடனே
ஆ ஒரு நிமிஷ இருங்க கூப்பற
ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க
வெங்காயோ நல்லா வதங்குன ஒனே தக்காளிய ஆட் பண்ணனு ஆட் பண்ணி தக் காளி வதங்குனோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட்டா வதங்குனக்கப்றோ உப்பு போட்ருங்க
ஆ
உப்பு போட்டு நல்லா வதங்கி மி க்ஸ் பண்ணிட்டு சிக்கன் மசாலா மொளகாத்தூள் அப்றோம் கவுச்ச வாச அடிக்காம இருக்கறக்கு மஞ்சத்தூள்
ஆ செரி
ஒரு ஒரு டம்ளர் ஒரு ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஊத்தி
ஆமா நாம இன்னு சிக்கனே போடலையே
ஆ ஆ சிக்கன் போட்டு சிக்கன் போட்டு சிக்கன்ல வந்து இந்த மசாலாலா நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்றோ போட்ணு
ஆ அத சொல்லவே இல்ல பாருங்க நீங்க
ஆ மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்ற தண்ணி ஒரு சொம்பு ஊத்தி நல்லா கொதிச்சு வந்தக்கப்றோ நல்லா வந்து கிரேவியா வேணுனா ட்ரை பண்ணிற்லா தண்ணியா வேணுனா நல்லா வெந்தக்கப்ற ஆஃப் பண்ணிற்லா அவளதா
தேங்காய்லா அரைச்சு ஊத்த வேணாமா
ம் ம் அது கொழம்புக்கு தா ஊத்தணு நம்ம கிரேவி தான செய்றோ
ச சேரி பட்ட கிராம்பு இதெல்லா போட வேணாமா
அது கொழம்புக்கு தா நாங்க போடுவோ
இல்லங்க அப்ற இது வாசனைக்கு இப்ப
பட்ட கிராம்புலா நாங்க போட மாட்டோ
தெரியு அப்ப இது புதினா கொத்தமல்லி
ஹ அதெல்லா போடமாட்டோ
நல்லா இருக்குமாங்க
ம் நீங்க கொழம்புக்கு என்னென்ன போடுவீங்க
நாங்க இன் இஞ்சி பூண்டு பே இது பட்ட கிராம்பு எல்லா தாளிச்சுட்டு வெங்காய வெங்காய போட்டு நல்லா தாளிச்சுட்டு வதக்கிட்டு ஆ நீங்க சொல்ற மாரிதா தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு கறி அதுலே போட்ருவோ நாங்க கறி நல்லா வ தங்குனோன அதுலே மசாலாஸெல்லா போட்டுட்டு
ம்
தேங்கா கொஞ்ச முந்திரி கச கசா எல்லா அரச்சு அதுலே ஊத்திட்டு புதினா கொத்தம பு ஆக்சுவலா அது புதினாவ வந்து நம்ம அந்த இதோடே போட் ணு வெங்காய தக்காளி வதங்குதுல இஞ்சிப் அதோடே
ம் நாங்க இந்த மா நாங்க இந்த மாரி வெக்க மாட்டோ
வதக்கிட்டு இது வந்து நல்லா கிரேவி நெறையா கெடைக்கு தேங்கா அரைச்சு ஊத்துரோ இல்லையா
ம் நாங்களு அரைச்சு ஊத்துவோம்
மிளகாத்தூள் மல்லித்தூள் மசாலா இதெல்லா போடுவோ மஞ்சத்தூள் எல்லாமே போட்ருவோ
ஓப்போ
ஆ பிரியாணி பிரியாணி நீங்க சொன்னீங்கல்ல அது சொல்லுங்க எப்டி செய்வீங்கன்
அது வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊத்திகிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணு இந்த பட்ட கிராமு ஏலக்கா அதெல்லா போட்ணுமுல்ல ஸ்பைசஸ்
உ
அது போடணு போட்டுட்டு அது கொஞ்சோ பிரவுன் ஆனக் அப்றோ வெங்காயோ இப் ஆட் பண்ணணு நம்முளுக்கு தேவையான ஒரு மூணு வெங்காயோ எடுத்துட்டோ
பெரிய வெங்காயந்தா
ங்காயோ ரெண்டு தக்காளி
ஆ செரிங்க
ஒர் நிம்ஷோ தண்ணி குடிச்சுக்கிறே
ஆ குடிங்க குடிங்க தண்ணி நல்லா குடிங்க ஒரு நாளைக்கு தா இவ்ளோ தண்ணி குடிக்குணுனு இருக்குல்ல
அதுக்கப்றோ வெங்காயோ நல்லா ப்ரவுன் கலரா ஆனக்கப்றோ தக்காளி
ஆ ஆ சரிங்க
ஆட் பண்ணி தக்காளி வந்து ப்ரவுன் கலரு நல்லா வதங் வதங்னக்கப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்னக் அப்றோ
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும்ல ஆ செரி செரி அப்றோ
வதக்கினக் அப்றோ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணனு ஆட் பண்ணி அதுவு நல்லா சுருங்கிரு வதங்குனப்போ சுருங்கிது சிக்கன் மசாலா கொஞ்சோனு மஞ்சத்தூளு அப்றோ உப்பு போட்ரனு உப்பு போட்டுட்டு கறி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எவ்ளோ நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதளவு
என்ன என்ன அரிசி போடணு
சாப்பாட்டு அரிசி சீரக சாம்பா அரிசி என்ன அரிசி வேணா போட்டுக்லா
நீங்க என்ன போடுவிங்க எப்பவு
ட்டவ் அதுக்கப்றோ தண்ணி ஊத்தி
நீங்க எந்த அரிசி யூஸ் பண்ணுவிங்க கேக்குறே
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்ட்டா இருக்கான் பாத்துட்டு ஒரு விசில் விட்டு ஒரே விஸ் சில் தா விடணு
ஏங்க அப்டின்னா நீங்க என்ன அரிசிங்க போடுவீங்க ஒரு விசில்
சாப்பாட்டரிசி சாப்பாட்டு அரிசி ங்க
நம்ம சமைக்குற அரிசியே போட்ருவே
சு அது சரி ஆனா ஒரு விசில் போதுமான்னு கேக்குறே
அ போது ஒரே விசில் தா நல் ரெண்டு விசில் உட்டா நல்லாருக்காது
சேரி சேரி அப்ப இதுல நம்ம நெய்யே ஊத்தலயே
நெய்யு நம்மளுக்கு வேணுனா ஊத்திக்கலா விசில் எறங்கனக்கு அப்றோ கொத்தமல்லி தூவிவிட்டு நெய்ய நம்ம வேணுனா ஊத்திக்கலா வேண்டானா
சேரி சேரி நீங்க ஊத்த மாட்டிங்க நெய்யி
ஆ வேணுங்றவங்க ஊத்தி சாப்ட்டுக்குவாங்க நா ஊத்தி சாப்ட மாட் ட அதுக்குள்ள ஊத்த மாட்ட
அப்புடியா
ஓ ஆமா
உம் மா சேரிங்க நல்லா இருக்கு அப்பறோ வேற அதுக்கு சைடிஸ்
அதுக்கு சில்லி தா வைப்போ சில்லி கிரேவி என்ன மாச்சு
சில்லி எப்டி செய்வீங்க
அ சிக்கன் மசாலா இது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட் டு கான்பிளார் மாவு
ளா
ஆமாங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு கான்பிளார் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்ல சிக்கன் லாஸ்ட் டா தா போட்ணு அப்டி போட்டா உப்பு தெரியாது
சேரி சரிங்க
அப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கலருக்காக கொஞ்சோன்டு கேசரி பவுடர் ரெட் கலர்
ஃபர்ஸ்ட்டு சிக்கனு அடுத் இருங்க இருங்க சிக்கன் உட்டுட்டு சிக்கனம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கணு
ஆ
அப்பறம் என்னா போடணு
பூண்டு பேஸ்ட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளார் மாவு போட்டுக்கணு ஆ
அ அப்றோ கலருக்காக கேசரி பவுடர் ரெட் கலர்
பவுடர் ஆ
அ அதுக்கப்பறோ தையிரு லெமன் ஒரு ரெண்டு டிராப் ரெண்டு டிராப் லெமன் அப்றோ ஒரு எக்கு உடைச்சி ஊத்தி உப்பு டப்பா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஆப்பா தயிர் ஊத்துணும் அப்பதா டேஸ்ட்டா இருக்கு ஆமா அப்பதா டேஸ்ட்டா வரும்
இல்ல இல்ல தயிரு இல்லங்க முட்டை சொல்றே நானு எக்கு ஊ அப்புடியா கருவுப்பில எல்லா போட தேவல்லயா
அ அதெல்லா போட வேண்டா அ நம்ம விருப்பன்னா போட்டுக்கலா
நீங்க போடுவீங்களா மாட்டீங்ளா
நாங்க போட மாட்டோ கதுக்கப்றோ
நீங்க வந்து இப்ப நீங்க சிக்கனு அ என்ன சொன்னீங்க நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடணுமா
ஆ அது போடணு கொஞ்சுண்டு மொளகா தூள் அப்றோ
மிளகாத்தூள் அப்புறமேல் வந்து கலர் பவுடர் கொஞ்சமா கலர் பவுடரு போட்
மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மண் நேரோ வச்சிட்டு நல்லா அ அ தயிர் ஊத்தணுன்னு சொன்னனே
அ சேரி சரி
எல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேர எண்ணெ நல்லா சூடாக் ஆ அப்பதா டேஸ்ட் வருக்கா ஆ நல்லா டேஸ்ட் வரு கலர் புடிக்கு அதுக்கப்பற நல்லா ஆயில காய்ச்சி ஹீட் பண்ணணு காயில பாயில் பண்ணி ட்டு நல்லா ஹீட் ஆன்னனு நம்ம கைல எடுத்து ஒன்னொன்னா போடணு போட்டக்கப்பற திருப்பி போடக்கூடாது திருப்பி போட்டா அதுல இருக்க கலர் வந்து வெளிய வந்துரு அதனால ஒரு ரெண்டு நிமிஷ கழிச்சுதா திருப்பி போடணு அதுக்கப்ற சிப்புளதா வச்சு பொறிக்கணு
எடுத்தொனே கரண்டில போடக்கூடாது
ஆ அவ்ளோதா நீங்க எப்டி பண்ணுவீங்க
இதே மெத்தடு தா அப்படியே ஆனா நாங்க எக்ஸ்ட்ரா அந்த பிளேவருக்காக இது ஊத்திக்குவோ
கேசடி பவுடர்
இல்ல எதோ சொல்லனுன் நெனைச்ச பாருங்க கருவேப்பிளைலா போடுவோ
ஓ கொழம்புலா எப்டி வப்பிங்க சிக்கன் கொழம்புலா
சிக்கன் கொழம்பு அதா நா உங்ககிட்ட சொன்னேன்ல நாங்க தேங்கா அரச்சு ஊத்
இங்களா எல்லா கொழம்பு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ